ஹலோ ஆ என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க
ஆ சிஸ்டர் நல்லா இருக்க சிஸ்ட நீங்க எப்டி
ஆ நான் நல்லா இருக்கே
நீங்க என்ன பண்றீங்க
நானு இப்பதா இது சம்மர் சீசன் இல்ல ரொம்ப புழுக்கமா இருக்கு வீட்ல ஏசியும் இருக்கு ஆனா அத போட்டா அந்த நேச்சுரலான அந்த சில்னஸ் கெடைக்க மாட்டேக்கிது சரின்னு சொல்லிட்டுதா நானு பசங்க எல்லா சேந்து அ ஹில்ஸுக்கு வந்திருக் க்கோ இங்க கொஞ்ச நல்லா சில்லுச்சில்லுனு இருக்கு
ட நீங்க சொல்லு
அன்மே ஈவினிங் தா பிளான் பண்ணோ இன்னைக்கு மார்னிங் இப்ப கெளம்பிட்டோ
ஓகே ஓகே ரீஷாயண்டிங்ளா
ரீச் ஆயிட்டோ நா உங்களுக்கு கால் பண்ணட்டு இருந்தே கெளம்பும் போது மார்னிங் சரி உங்ககிட்ட சொல்லலானு அப் அப்புறோ பாதி தூர வந்துட்டோ சரி அப்புற மட்டு கால் பண்லா அப்படின் பாத்தா சிக்னலே கடைக்க இந்த ஹெல்ஸக்கு வந்தாலே சரி நீங்களே கால் பண்ணுவீங்க எப்டி ஒரு மார்னிங் கால் பண்ணுவீங்கல்ல சொல்ட்டு சரின்ட்டு அப்படியே விட்டுட்ட
ஓ சரி ஓகே நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங் வர மாரி பாத்தப்போ இங்கயு அப்டிதா இருக்கு பிளான் பண்ணிட்டு தா இருந்தோ ஆனா ஒன்னும் எதுவு ஒர்க்ட் அவுட் ஆல உங்க கூட பேசிட்டு அப்புறமா நானும் வந்திருப்ப
இவங்க ரொம்ப ராவடி பண்ணிட்டே இருந்தாங்க பசங்க மாமி கூட்டு போங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராடி பண்ணிட் டே இருந்தாங்க அப்புறம் சரி எப்படியு இ அ கெளம்பிதா ஆகணு அங்க போனா எப்படியு எப்டி நம்பள என்ன தனியாவ வுட்டுருவாங்க ஜாலியா இருக்க சொல்லி அவங்க கூட தா அவங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கணு அதனால சரி ரைட் கிளம்புவோ சொல்லிட்டு மார்னிங்க எல்லாத்தையு பேக் பண்ணிட்டு தூக்கிட் தூக்கி போட்டுட்டு போயிட் ட்டோ
ஆ இவங்க இவங்கலு ங்க யாரலையுமே தாங்க நீங்க எப்படி ஃபுல்லா சம்மர் முடிய வரைக்கு அங்கேயே ஸ்டே பண்ண போறீங்களா எப்டி
இல்ல இல்ல டூ வீக்ஸ் மட்டுந்தா டூ வீக்ஸ் இங்க இருப்போ நீங்க பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் டே இல்லனா நெக்ஸ்ட் வீக் கூட வாங்க அப்டியே நம்ம ஜாயின் பண்ணி அப்படியே சம்மர் ஓட்டிலா இங்கியே
சரி ஓகே சிஸ்டர் நா வீட்ல பெ ச எல்லாருமே ஆல்ரெடி பேசிட்டுதா இருக்கங்க இத பத்தி வேற எங்கனா போனு எங்க சார் ரொம்ப ஹாட்டா இருக்கு
ம் இங்க ஹில்ஸ் சைடு வரம் போதே பாத்தீங்க அப்டின்னா அ நல்லா சில்லு சில்லுன்னு காத்தடிக்குது அ மின்னெல்லா ரெயனி சீ சன் ஸ்டார்ட்டாகும் போது சின்ன சின்னதா வரும்ல மழ அது மாரி சின்ன சின்னதா வருது மழ அப்டி ரொம்ப ஐஸ் மாரி இருக்கு
அப்ப இந்தந்த கிளைமேட்டுக்கு ஏத்த எடந்தா போல
ரொம்ப ஜில்லு ஜில்லி ஜில்லுன்ருக்கு பனி காத் தடிக்கிற மாரி இருக்கு ஆனா நம்மளால அது வந்து குளிறுதுன்னு ஏத்துக்க முடியல நம்ம ஹீட்டாவே இருந்துட்டோல்ல அது வந்து குளிர் துன் ஏத்துக்க முடியல நல்லா சில்லு சில்லுன்ருக்கு
அப்பச சூப்பரா
ஆ வியூ நல்லா சூப்பரா இருக்க ஹில்ஸ் நம்ம டாப்ல தா இருக்கோ ஆ நடுல இருந்த தா டவுன் மாரி இருக்கு ஹில்ஸ் டாப்ல இருந்தோ அப்படின்னா வியூவே சூப்பர் ரா இருக்கு அந்த மேலந்து பாக்குறோமா வீடெல்லா குட்டி குட்டி குட்டி குட்டியா தெரியுது அங்க இருக்க பேஃக்ட்ரில்லா பாத்தீங்கன்னா அந்த ஒரு குச்சி மட்டுதெரியும் மேல வந்து பொக பொகயா போகும்ல கார்ட்டூன் கார்ட்டூன் மாரி அந்த கார்ட்டூன் மாரியே எங்க சுப் புல்லா சூப்பரா இரு கிரீனரியா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பசங்களும் நல்லா வெளயா ப்புறாங்க இங்க அவ்வளவுக்கும் பாரம் மாரி இருக்கு அந்த பாறைமரத அ ரொம்ப தொந்தரவு பண்றாங்க இங்க பாரம்பரையா இருக்கு அது ஹில் ஸ்சுதா இங்க வந்து எட்டி பாத்தோம்னா ரோடு தெரியமாட் டிக்குது வெறு அந்த மரமாதா தெரியுது இவங்கள தனியா விட்றதுக்கு பயமா இருக்கா அ கூடையே சுத்திட்ருக்கே கால்லா வலிக்குது இங்க வந்து ரெஸ் ஸ்ட் எடுக்கலாம்னு பாத்தா இவங்க என்ன சுத்த வச்சுட்ருக்காங்க
அவங்கு இப்ப என்ஜாய் பண்ற வயசாச்சு அப்படிதா இருப்பாங்க
துரு துரு துருன்ருக்காங்க இன் இன்னு காலையில சாப்ட கூட இல்ல நல்லா ஆடிட்ருக்காங்க
என்ஜாய் பண்ற விடுங்க ஸ்கூல்ல ஆரம்பிக்கிற வரைக்கு நல்லா என்ஜாய் பண்ண போறாங்க அடுத்து நாங்களு வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறோ நா அதுக்குள்ள எல்லாத்து அரேஞ்ச் மென்ட்லா முச்சிடுறா ஹஸ்பண்ட் கிட்டதா பேச வேண்டியதுருக்கு அவர்ட பேசிட் டு அரேஞ்ச்மெண் முடிச்சுட்டு நாங்களு கெளம்பி வந்து
வாங்க வாங்க வாங்க ரெண்டு பிள்ளைங்களு ராவடி பண்ணுவாங்க அது அதையு நீங்களு பாத்துக்குங்க
ஆ ஆ
ஆ இங்க அப்டே ஹில்ஸ் மேலருந்து போட்டோ ஷூட்டு கூட ரொம்ப சூ சூப்பரா இருக்கு யாராவது இப்ப புதுசா மேரேஜ் ஆன கூடமை ஏ ரொம்ப அழகா இருக்கு அந்த துளி துளியா வர மழ அந்த பனி கூடமே அந்த காத்தடிக்கிறது நல்லா தெரியுது கேமராலதா தெரியுனு பாத்தா நல்லாவே தெரிது நம்ப நம்ப கண்லே தெரியிது ஏதாவுது ஒரு லென்ஸ் வச்சுதாம் பாக்கணு அப்படின்னு இல்ல கண்லே தெரியிது காத்து அப்படி போறது அப்ரோ ஒ- ஒ- ஒரு ஒரு ஆஃப்டநூன் மேல இவங்க சொல்றாங்க ஆஃப்டர்நூன் மேல பாத்தீங் ங்க அப்படின்னா கொஞ்சம்ஸ் வெயில் வந்துரு அப்ப வந்து காத்து நல்லா அடிக்குமா அந்த குப்ப காத்துலா நர் டிய வருமா மழையில இருக்க அந்த அந்த மழையில இருக்க மரத்துல இருக்க காஞ்ச எலல்லா இருக் க்குளத காஞ்ச எல மணல் ஆ அந்த அதெல்லாம் அப்டே சொல்டி சொல்டி சொல்டி சொல்டி அடிக்குமா அந்த வியூவு நல்லா இருக்கூ வியூ நல்லா இருக்குமா அப்ப வந்து நம்ப கண்ணுக்கு காதுக்கு உள்ள மண்ணு போகாத மாரி கேப்பு கண்ணாடி அதெல்லா போட்டுட்டு பாருங்க பா அப்ப அப்படி பத்தாதா தெரி யு நீங்க நார்மலா கண்ணாடி போடாம பாத்தீங்கன்னா கண் குள்ள ள மண்ணு போகு நீங்க அதெல்லா போட்டுட்டு பாருங்க அப்படின் சொல்றாங்க
ஓ அங்க இருக்கவங்க சொல்றதா இல்ல எதாது கைட் மாதி
இல்ல ல இல்ல ல அங்க ரோட் ட்லா போம்மோது சொன்னாங்க சு இவரு தா யார பாத்தாலுமே ஏதோ பத்து வருஷம் வந்த மாரி நின்னு பேசுவாருல்ல இது மாரி நின்னு பேசுறாரு பேசுறாரு பேசிட்டே இருக்காரு அவங்க சொல்றாங்க கதக்கதையா சொல்லிட்டு இருக்காங்க இப்படிலாம் இருக்கூ இப் நேத்து கூட இப்டி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இவரும் செரி செரி செரி செரின்ட்டு கேட்டுட்டுருக்
நல்லா டைம் பாஸ்
இவருக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுதே இந்த பிள்ளைங்கல்ல பாத் துரூம் குட்டு போறது ஏஐ என்னது ஆ அங்கனே என்ன ஃபோட்டா எடுத்து குடு மம்மி நா ஸ்டேட்டஸ் போடுணும் அப்படி இப்படினேட்டுருக்காங்க இந்த வயசுலயே வியூ கொஞ்சோ நல்லா இருக்கு ஆ இங்க அந்த மரம் எல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லல்லா குட் ட்ட குட்டையா இருக்குல மரோ சின்னதுலயே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங்கோட பெருசா இருக்கு மரோல்லா
ஓஹோ எக்ஸபடிஷ்
ஷார்ப்பா இருக்கு ஷார்ப்பா இருக்கு மரோல்லா அத சுத்தி அப்டியே ஏதோ கொடி மாரி போது செடியோட கொடி மாரி போது
ஹா கோரு கொஞ்சோ கியூரியாசிட்டி அதிகமா தா இருக்கு சீக்கிரமா வ வாங்கன் தோணுதங்க இப்ப இருக்க சுச்சுவேஷன்க் அங்க வந்தா தா நல்லா இருக்
ஆமா ஆமா ஆமா இதுக்கப்புறம் உம் இதுக்கப்ரோ தா ரெய்னி சீசன் வந்துருல்ல
உம் ஆமா ரெய்னி சீசன்னாப் பாங்கல் ஸ்டே பண்ணலா முடியாதுல்ல ரொம்ப குலுருல்ல
இருக்கவே முடியாதாம் அ இப்போ நம்ப வே ஏதாவது மல கோயிலா போனம்னா படிக்கட்டுல எப்டி ஃபால்ஸ் மாரி மழை வருது அது மாரி இந்தர் இந்த ஹில்ஸ்ல வந் து மழையா வருமா அப்டியே வெள்ளம் மாரி அடிச்சுகிட்டு போவுமா டிரைவிங்கே பண் ண முடியாதா அந்த மாரி உம் ஆமா அங்கெல்லா போ முடியாது சும்மா ஆவ்ரேஜ்ஜா மழ பெய்யும் மோது நம்ப அந்த வானிலை அறிக்கையெல்லா சொல்றாங்கல்ல அதெல்லா கேட்டுட்டு தா போனு இன்னைக்கு வந்து கொஞ்சோ ஆவ்ரேஜ்ஜா தா மழை இருக்கு அப்டின்னு சொன்னாங்கன்னா அப்ப வேணா போலா அப்பக் போனோ அப்டின்னா நா போயிருக்கே அல்ரெடி அந்த ஹில் ஸ்டாப்புக்கு போனோ னுவைங்க மேகத்தையே நம்ம தொடலா மேகத்த தொடலா காலேல சன்ரைஸுமே சூப்பரா இருக்கு அந்த அங்க மலை அந்த ஆ கார்ட்டூன்ல பாக்குற மாரியே நம்ப டிராயிங்ல்லா பண்ணுவோல்ல ஒரு ரெண்டு மலை ஒரஞ்சி நடூல ஒரு சூரியன் வர மாரி அந்த வியூவே அப்டியே நம்ம நேர்ல பாக்லா ஆ அங்க வேற அந்த இடத்துல ஃபால்ஸ் வேற இருக்கு ஒரு குட்டி மல மேல ஒரு ஃபால்ஸ் வேற ஃபால்ஸு இருக்கு நம்ப எப் டில்லா கற்பன பண்ணி வோறஞ்சமோ அத அப்டியே அங்க நேர்ல பாக்குற மாரி இருக்கு ஒரு வில்லேஜ் லுக் அப்டியே தெரியுது காலேல கிச் கிச் கிச் கிச்ன்னு பறவ பறக் கறது பூன வேற இங்க நெறைய இந்த இந்த ரூம் குடுத்தவங்க ரெண்ட்க்கு குடுத்தவங்க பூன வளக் வளக்கறாங்க போல குட்டிப் போட்டுருக் கு மியாவ் மியாவ் மியாவ் மியான்னு நவ் நைட்லா நல்லா கேட்டுட் டே இருந்துச்சி அது சத்
பசங்க எது பண்ணலையா பசங்க எல்லா பூன நாய்க் குட்டின்னா ரொம்போ
ஆ போனாங்க அந்த அம்மா பூன வந்து அந்த சிங்கம் மாரி அந்த பல்ல காமிசிச்சா இவனுங்க வந் து பயந்துட்டு வந்துட்டாங்க மா அந்த பெரிய பூன கடிக்க வருது அப்டின்னு சொல்லிட்டு ரிட்டன் வன்ட்டாங்க அது அப்டித்தா அத நீங்க தூக்கி போயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பூ அம்மா பூன வந்து அப்டிதா பண்ணு நீங்க அது பக்கத் துலல்லா போகாதீங்க தூரமா இருந்து பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு தூரத்துலயே வச்சிட்டே அப்றோ அஹ அது இப் இப்பதா பொறந்தது நடக்க கூட முடி இல்ல அதனால ஆ ரொம்ப குட் ட்டி அப்பறமேட்டு நா நாங்க வந்து எங்களுக் வந்து இந்த ரூம்லலே வந்து ஃப்ரீ ஃபுட்டெல்லா அதுல கொஞ்சோண்டு தயிர் சாதம் மட்டு வாங்கி அந்த பூனைக்கி வச்சிட்டோ சே ஒரு வேள சாப்பாட்டுக்கு தா அழுவுதோ என்னமோ சொல்லிட்டு நாங்க அத வாங்கி வச்சிட்டோ இல்லல்ல அம்மா பூனைக்கி மட்டு தா வச்சோ குட்டிப்பூன சாப்டுமா சாப்டாதான்னு எனக்கு தெரியல அதனால அப்டியே வுட்டுட்டே பால் இங்க தனியா கெடைக்கல டீ காபி அப்டிதா குடுப்பாங்களா பால் தனியா கெடைக்கல அதனால விட்டுட்டோ அத
சேரி
ம் அப்பறோ இங்க வந்து போட்டோ ஷூட்ல்லா சூப்பரா எடுக்கலா அந்த ரெய்னி சீசன்ல கண்டிப்பா வந்து ஆ இ வேற எங்கேயாவது போனோ அப்டின்னா நம்ம பே பண்ணி போற மாரி இருக்கு இல்லன்னா அவுங்க போட்டோ ஷூட்லயே அங்க வந்து பே பண்ணி அவுங்க வெறு ஆர்ட்டிபிஷியலா தா வப்பாங்க ஆனா இங் கெல்லா வந்தோனா ஃப்ரீ தான ஆ வந்துட்டு போற செலவு மட்டுந்தா ஆ வந்துட்டு போற செலவு
அப்ப மேரேஜ் பண்றவங்கல்லா இத பிரிஃபெர்
ம் ஹில்ஸ் சைடு எங் ஹில்ஸ் சைடு எங்கனாலு போலா அவுங்க
ம்
ம்
இ அ பாத்து ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ண இத நா பிரிஃபர் பண்ணிருப்பே
அ அ கண்டிப்பா சொல்லுங்க ஆ கண்டிப்பா சொல்லுங்க சரி ஓகே பிளான் பண்ணிட்டு வாங்க
ஆ ஹஸ்பண்ட் இன்னு வர்ல வேலன்து வந்தோனே அவர்கிட்ட பேச்ணு அவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்துட்டு அதுக்கப்புறோ தா
ஓகே ஓகே பேசிட்டு கண்டிப் ஆமா ஆமா செரி செரி கூப்புடுங்க மறுபடியு பேசிட்டு கூப்புடுங்க
ஆ சரி ஓகே சிஸ்டர் ம் பாய் சிஸ்டர் ஒகே பாய்
ஆ